ஹலோ
வணக்கமா
வணக்கங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கு நீங்கள் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கு மேம்
ஃபேமில எல்லாரும் நல்லருக்காங்களா
ஆ எல்லோரரும் நல்லாருக்காங்க
உம்
ஆமா உங்க வீட்டு எல்லா எண்ணக மா
மாமியார் மாம்னார்
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கமா உங்க குடும்பத்துல எப்படி இருக்காங்க
ம் எல்லாரும் நல்லா தா இருக்காங்க
உம்
அம்மா அம்மா தம்பி எல்லா நல்லாக்க எங்க பசங்க மருமகள்ல எல்லா நல்லா இருக்காங்க
சரிங்கமா
ஆ
மருத்துமானே நம்ம மருத்துவமனை பக்க பக்க பச்சி மருத்துவமனைைய பத்தி பேசலாமா
ம் சரிமா
உங்க ஊர்ல எல்லா மருத்துவமனை ஹாஸ்பிடல் போனும்னா பக்கமே இருக்குமா இல்ல ரொம்ப தொலைவா போணுமா
பக்கமாதா இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டரு ஒண்ணே கால் கிலோமீட்ட்ரு நடந்து போனோம்
அப்படிங்களா
ஆமா
எல்லா வசதியும் கிடைக்குமா போனாங்க நல்லா டாக்டர்ஸு
உம்
நல்ல பாப்பாங்களா
ம் ஓரளவுக்கு முன்ன விட இப்போ நல்லா டெவலப் தா
ம்
ஒரு கிளீரா பாக்குறாங்க
ம்
நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பழைய இத விட இப்ப ஸ்டாண்டர்ட நல்லா இருக்குது
ம் எல்லா ரத் உ ரத்த பரிசோதனை
எல்லாமே உள்ள போனே முதல்ல கேட்டு ஆஃபீஸ் ரூம் ஒன்னு
ஆ
இங்க ஓபி டிக்கட் ஓபி டோக்கன் குடுக்கதுட்டு வோராக
ஆ
அத அடுத்து உள்ள நுழைவாயில் போறப்போ ஆ நர்சுங்கல்லாம் உக்காந்துட்டு இருப்பாங்க அவங்க
ஆ வாடன் ம்
அதுக்கு வெட்டு பாக்குறாங்க ஒரு பக்கமா
ம்
கிரபமா சுகருக்கு வந்து தனியா எழுதி கொடுக்குறாங்க சீட்டு தனியா ஒரு பக்கமா அவளு அதெல்லாம் கிளீர் பண்றா
எல்லா டெஸ்ட்டு அங்கே எடுக்குறோ அங்கே எல்லாத்துக்கு எல்லா தனித்தனி டாக்டர்ஸ் இருக்காங்க
அதுக்கடுத்து கட்டுக்கட்டுற அறை ஒன்னு இருக்குது
ம்
இப்ப வந்து முன்னெல்லா ம் இந்த இந்த அளவுக்கு நவீன வசதி கிடையாது
இப்ப எல்லா வசதியு இருக்கு ஊருலயு ம்
கார்டியாலிசம் பண்றாங்க
ம்
அப்பறமா எழும்பு தேய்மானத்
ம் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்கு
முட்டு சிகிச்சை பிசியோ தெரப்பி
ம் அவசர சிகிச்சை பிரிவும் இருக்கா
அவசர சிகிச்சை பிரிவு சும்மா சிம்பிளா பாக்குற மாறி ரொம்ப எமர்ஜென் ஆ வெளில
வெளியூர் போனும்
ஆ குறும் புள்ளைனு ஒரு இது இருக்குது ஹாஸ்பிட்டல பெரிய ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப எமர்ஜென்சி கேஸ் வந்து அங்கே அனுப்பிடுவாங்க
எமர்ஜென்சினா அவங்களே ஆம்புலன்ஸ்ஸில ஏத்திட்டு போய்ட்டு அங்கே விடுற மாறி
ஆமா வருது ஆமா அங்க வந்து ஃபுல் பாடி செக்ப் பண்ற வசதிகள் எல்லா அங்க இருக்குது
எல்லாம் மிஷின் கருவிகளும் இருக்கு
குறிப்பிட்ட எல்லா கருவியும் அங்க இருக்குது இங்க ஒரு குறிப்பிட்ட கருவி மாத்திர வச்சிட்டு இருக்காங்க
அப்டின்
ரொம்ப எமஜென்சினா வேன்ல ஏத்தி
ஆ அனுப்பி விடுறாங்க
ஆமா அதோட ஊசி தயாரிச்சிட்டியா பல்சி பல் தனியா பல் சிகிச்சை பண்றாங்க பர்கூர்ல கண்ணுக்கு காமிக்கறாங்க
கண் சிகிச்சையு இருக்கு
கண் சிகிச்சைக்கு பாக்குறாங்க பல்லுக்கு தனியா பாக்குறாங்க
ம் சரிம்மா
அப்றோ கிளியரா செக்கப் பண்ணி பிளட் செக்கப் பண்றாங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி
ம்
எல்லா நல்லா பாக்குறாங்க அடுத்து அங்கேயே சாப்பாடு காலையில போற ஜனங்களுக்கு இது ஒரு நல்ல விஷியோ மா எனக்கு படுது இந்த எடத்துல வயிறு நல்லா சாதோ ம்மா காலை உணவு டிஃபன் தராங்க
ம் எங்க எங்க ஊரு ஹாஸ் பிட்லயு அந்த மாரி வசதிகள் எல்லாமே இருக்குமா எல்லா நல்ல வசதியு இருக்கு அப்றோமா குழந்தைகள் குழந்தைகள் பிரச வோ அறையு இருக்கு டெலிவரியு எனி டைம் எப்ப போண்ணாலு
ம்
டெலிவரி பாப்பாங்க
ம்
ம் நல்ல நர்ஸ்ங்களு நல்லா ஒத்துழைப்பாங்க
ம்
நல்லா பாப்பாங்க இங்கவு எங்க ஊரு ஹாஸ்பிட்டலயு எல்லா வசதியு இருக்கு
சரி நல்லதுதா அதெல்லா ஊருக்குள்ள அது மாரி இருக்குறது ரொம்ப நன்மை பைக்கூட கைய வித்திந்தா வில்லேஜில எல்லா அந்த வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்குறாங்க
ஆமா
இன்னு அதெல்லா பலன அளிக்க முடியாதமா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க
ம்
ஆமா
கூட்டோ அதிகமா இருக் குமா உங்க ஊர்ல்லா டாக்டர்ஸ் எல்லாரு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்ளா
ம் ம் ம் ஒரு நாளைக்கு எப்டியு ஒரு நூறு நூத்தம்பது டோக்கன் போடுறாங்க
ம்
கொறஞ்சது பெரிய இப்போ கொஞ்சோ பெரிய டெவலப்மெண்ட் பெரிய ஊர் தா
ம்
நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது
ம்
டோக்கன் எல்லா அதிகமா குடுப்பாங்க ஒரு நூறு பேருக்கு மேல வருவாங்க
எல்லாரையுமே பாப்பாங்ளா டாக்டர்ஸ்
ஓ முடிஞ்ச அளவுக்கு பேப் நாலு நாலு டாக்டர்
ம்
இது தனியா லேடீஸ்
தனி தனி பிரிவையா இருப்பாங்க ம்
எல்லாருயு மே கண்காணிக்கிறாங்க முன்ன மாரி கெடையாது முன்னல்லா ஒரு டாக்டரு தா இருப்பாங்க ரெண்டு டாக்டர் பாங்க மிஞ்சி போனா
ம் அந்தந்த டாக்ட்ரு தனி தனியா சுகர் டாக்ட்ரு தனி கா ர்டியாலிஜி தனி இந்த மார்
ம் இருப்பாங்க இருப்பாங்க எல்லாரும் போறாங்க ஆ ஆ எல்லாருமே பாக்கறாங்க இவங்கதா தனின்றதெல்லா கெடையாது
ஆ ஜென்ரல் ஜென்ரல் வார்டுங்க
ஜென்ரல் வார்டுங் ஆமா எல்லாருமே பாப்பாங்க
சர் சரிம்மா
ம் சார் ரொம்ப நன்றி
ஆ
ஹலோ
ஆ ரொம் என் ஆ
டே‌ நீங்க எப்பவுமே அந்த ஹாஸ்பெட்ளுக்கு தா போவீங்ளா இல்ல வேற உங்குளுக்கு அதே அந்த ஹாஸ்பிடலே சேப்
நா போவேம்மா அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு எல்லா டாக்டர்ஸ் தா நீங்க புருஞ்சுகாதாவங்கதா தனியார் ஹாஸ்பிட்டல்னு போ
அங்க செட்டேய்டு
ஏன்னா செட் ஆகுறத அது அடுத்த விஷ்யோ ஒரு வாட்டி போறோ பாக்குறோ ஒரு எங்கயுமே எந்த டாக்டருமே அதே மாதிரி தா ஒரு மூணு வாட்டி மருந்து குடுப் பாங்க ஃபர்ஸ்ட் எது எல்லாத்துக்குமே செக்அப் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது கொழந்தைங்கல துன்புறுத்துற மாரி இல்லையா
ஆமா
போனதுமே செக் பண்ணுவாங்க முன்னா எ அந்தே ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டேய்டு பண்ணுவாங்க
ஃபஸ்ட்டெய்டு குடுப்பாங்க ஆ
அது சாதா ஜொரமா இந்தா அது ரெண்டு டைம் மூணு டைமுக்கு கிளீர் ஆயிடு அப்டி இல்லன்னா அவங்க அவங்க அவங்க எ எப்டி பாக்கணுமோ அந்த மாரி எல்லாமே டெஸ் பண்ணி ஆ ரிசல்ட்டு அப்பறமா தா மருந்து மாத்தர குடுப்பாங்க அத நாம தா கணு முன்னல்லா அதிகமா புசி
தில்லர் இரந்தா ரெண்டு நாள் மூணு நாள் பொறுமையா இருந்துட்டு மெடிசின் குடுத்து அதுக்கப்பறமா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க ரத்த பரிசோதனை செஞ்சு
ஆ
அதுக்கப்பறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்
ஆ முன்னல்லா புரிஞ்சுக்குவாங்க
ம்
இப்பல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஜனங்க முன்ன புரிஞ்சிக்காம நெறைய திரும்புவாங்க அவ்ளோதா
ஆ
நம்
சரிமா எங்க ஊர்லியு அவ்ளோதா நல்லாதா பாப்பாங்க நாங்களு அங்கதா ரெகுலரா போவோ
ம்
நல்லா தா பாப்பாங்க எல்லா டாக்டர்ஸ்சு இருப்பாங்க தனித்தனியா தனித் தன் நெறைய இல்லத்துக்கு
ம்
எல்லா நோயாளிகளு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் எல்லா ரொம்ப கூட்டமாவு இருக்கு எப்பவுமே
ம்
ம் நல்லா கவனிப்பாங்க ம் அதுல நர்ஸூ இவங்கலா நல்ல கவனிப்பாங்க
சேரி
ம்
சேரிமா ரொம்ப நன்றி நீ இது தெரிஞ்சுட்டு தெரியவச்சதுக்கு ம் நா நன் நன்றிமா ரொம்பா ஆபத்
வரப்போ கூட்டுபோய்டுங்கோ